ம் ஹலோ என்ன பண்ணிட்ருக்க
நானா தூங்கிட்டு இருக்கே இப்பதா எழுன்ச்சே
ம் சரி சரி ஏ இவ்ளோ லேட்டாச்சு இன்னக்கி
எப்பவுமே லேட்டா தா என்சிப்பே
ஓ அப்டியா சரி சரி நா நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
நல்லாதா இருக்கே
ம் சரி சரி எங்கயு வெளிய போலயா
எங்கயு போல இப்பதா போனு இப்பதான எந்ச்சே
ம் ஆமா ப்ரெஷ்லா பண்ட்டியா
ம் ப்ரஷல்லா பண்லப்பா இப்பதான என்ச்சே டீ குடிக்கணு
ம் சரி சரி
நீ என்ன பண்ற ப்ரெஷ் பண்ணியா
நானு ப்ரஷ் பண்ணல இன்னக்கி மறந்தே போய்ட்டே
ம் நல்ல வேல செஞ்ச
இன்னக்கி வேற ஃப்ரைடேல குளிக்கணு வேல
ம்
ஆ அதான் ம் ஆமா அதா குளிக்கிற அப்பவே வந்து ப்ரெஷ் பண்ணிக்கலான்னு இருக்கே
ம் சரி சரி
ம் இன்னக்கி ஃப்ரைடே என்ன சமைக்க போற
இன் இனிமேல்தா யோசிக்கனு இப்பதான என்ச்சே இன்னு டிஃபனே ஆகல
ஆமா டிஃபன்ல்லா சாப்டுவியா
ம் திஞ்சு டாப்பன்னு இப்போ பிரியாணி
ம் டிஃபனே பிரியாணியா பரவாலயே
நாங்கனா சின்ன ஏழைங்க
ஆ ஏழைங்க பிரியாணி சாப்டுவாங்களா
சாப்டுவாங்கப்பா ம்
ம் செரி செரி காலேலயே சம்ச்சுட்டா ஒரு வேல முடுஞ்சுடூல
இல்ல ஆன்லைன்ல ஆடர் பண்ணி சாப்ட்டுக்குவ
ஆ ஆமா ரொம்போ ஏன்ன இங்கதா ஆடர் பண்ணி சாப்பட்றீங்க
என்ன செய்யறது வயசாச்சில்ல சமைக்க முடியல
ம் சேரி சேரி ஆடர் பண்ணா சொல்லுங்க நாங்களு வந்து சாப்ட்டுக்றோ கொஞ்ச நாங்களு ஏழைங்க தா
சேரி ஓகே
ம் எதுல ஆடர் பண் நீங்க நீங்க ஆஃபர்ல்லா பாத்து பண்ணுவீங்களா
நா வந்து ப்ளிங்கெட்ல ஆடர் பண்ணி தா ப்லோ
ப்ளிங்கெட்ல பிரியாணியா
ஆ வரோமே
வருமா
வ்வூ
ம் அது வெறு க்ராசரினு நென்ச்சேனேனோ
அதெல்லா சீக்ரட் சொல்லக்கூடாது எதுல ஆடுதா அவனுக்கு அது உங்களுக்கு வேணனா வந்து சாப்ட்டுக்குங்க
ம் சேரி சேரி ரொம்ப பெரிய சீக்ரெட் தா தேசத் தோட சீக்ரெட்
இன்னிக்கு இப்பி தா ஆடர் பண்ணி தாப்புலா இனி இருக்கோ
ம் நல்லா இருக்குமே பிசா
காலேலே விதா பண்ணி தப்லே நின்ன அதுக்குள்ள நீ ஃபோன் பண்ணிட்டே
உ நினா டிஸ்டப் பண்ணிட்டேன் சொல்றியா
ம் உ வந்து சாப்புட்றீயா பிசா
ம் நீ ஆடர் பண்ணி வை நா வந்து குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வந்துறே ஒரு பீஸ் மட்டு எனக்கு எடுத்து வச்சுடு
சேரி ஓகே
ம் ஓகே ஓகே
ம்மு மூணு பீஸா ஆடர் பண்றே ஒரு பீஸல்லா கெடைக்காது அர பீட் தா கெடைக்கு
மூணு பீஸா ஆடர் பண்ணி அர பீஸ் தானா
ஆமா போது அவ்வளோ சாப்ட்டாடி முதல்ல இருந்தே குண்டா இருக்கே
என்ன இப்டி எல்லா சொல்ற இப்டி எல்லா சொல்லக்கூடாது இப்டில்லா பேசக்கூடாது
ம்
ம் அப்புறோ என்ன பிரியாணி செய்ய போற எல்லாமே திங்ஸ் எல்லா வாங்கிட்டியா
எல்லா ஆடரு பண்ணிக்கலா ஒண் பிரச்சன இல்ல
ம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலால்ல நல்லா இருக்கு ஃப்ரைட் ரைஸ் கூட
நீ வந்துட்ட இலையா
இல்ல இல்ல எனக்கு எங்க வீட்லேஃ வேல கரெக்ட்டா இருக்கு
ம் இப்ப என்ன க முனிய நாந்தா பிரியாணி ஆடர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்ல பின்ன என்ன
ம் செரி செரி நீ ஆடர் பண்ணி சாப்ட்டு ஏ உ வீட்டுல மாமியார்ல்லா இருப்பாங்களே அவுங்களுக்கு என்ன பண்ணுவ
அவுங்களுக்கு கொஞ்ச கொடுத்துட்ட ஆயிட்ச்சு
ம் செரி செரி
ம் கொஞ்சோ ஒரு பூன் கொடுத்துட்டா ஆயிடுச்சி ரெண்டு கிலோ தா வாங்குவ பிரியாணி ஒரெக் ஸ்பூன் கொடுத்துட்டா போது
ம் சேரி சேரி ஆமா அதா அவ்ங்க சந்தோஷமாயிட்டு சாப்டுவாங்க பைய்ய பிரியாணி கெடச்சிடுச்சுனு
ஆமா அப்பறோ
சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா
என்னன்னாத்யு வாங்கற வாங்கி தள்ற
இப்பவே சொல்லு
நீ என்னு தந்தக பாற
நா வந்து எதுமே இல்ல நா வந்து நூடுல்ஸ் வாங்கியிருந்த கொரியன் நூடுல்ஸ் மாரி அதுதான் செஞ்சி செஞ்சி சாப்பலானு இருந்த
ம்
சரி அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கலா அப்டின்ட்டு ஃபோன் பண்ண
சரி சரி
ம் ம் சரி வீடு எல்லா கிளீன் பண்ணியாச்சா இதுக்கு மேல சாப்ட்டா அடிச்சிருவானா எத்தன வாட்டி சொல்லுவ நீ
அதெல்லா பண்ண மாட்டான் நீ எத்தன தரவ கேப்ப போ உனக்குதா ஒண்ணு
சரி சரி வீடெல்லா மாப் எல்லா போடுவியா இல்ல அப்டியே விட்டிடுவியா
என் பொண்ணு இருக்குதே சோமாறி பொண்ணு அது ஏஞ்ச்சுபண்ணு
அ சரி சரி
பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு இல்ல
பெரிய பொண்ணு பண்ணுமா சின்ன பொண்ணு என்ன பண்ணுது
சின்ன பொண்ணு பாவோ தூங்குது அது தூக்காமே தெளியல
ஏன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுதா
இல்ல இல்ல
என்ன பண்ணுது வேற நைட்டெல்லா ஃபோன் நோண்டிட்டு இருக்கு நைட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்ட
நல்லா பொண்ணு அது எல்லா ஃபோன் எல்லா எடுக்காது
ஆமா அப்ப நா ஃபோன் எனக்கு குடுத்திட சொல்லு ஃபோன் எடுக்காதுனா
ம் சரி ஓகே
ம் சரி சரி ஈவினிங் ஃப்ரீயா இருந்தீனா சொல்லு நம்ம வந்து எங்கையாச்சு வெளிய போலா
ம் போய் திட்டு வாங்கிக்கலா
ஏன் கேட்டுட்டு வா சும்மா வெளிய போயிட்டு அப்டியே வர்லா
சரி ஓகே
ம் ஓகே ஓகே
சரி அப்பறோ வேற ஒன்னு இல்ல
ம் பக்ரீ்த்துக்கு ட்ரெஸ் எல்லா வாங்கிட்டியா
ம் பாக்கலா ஆர்டரு பண்ணிக்கலா
ஆர்டர் பண்ணிப்பியா எல்லாமே ஆர்டருதா பண்ணுவியா
பக்ரீத் அன்னைக்கு ஆர்டர் பண்ணி போட்டுக்கலா
பக்ரீத் அன்னைக்கு ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வரு
செப்ட்டோல ஆர்டர் பண்ணி போட்டுக்கற
ம் சரி சரி அது அவ்ளோ காசு இருக்குமே
பரவாயில்ல
உன்னோட டெய்லர் ஒருத்தங்க இருப்பாங்கள்ள அவங்ககிட்ட குடுத்திடு
இங்கென்னவா அதெல்லா வேணா ஜீப்டோல ஆர்டர் பண்ணிதா வாங்குவே
ம் சரி சரி வேற என்ன வீட்ல யாருமே எழுந்திரிக்கயை இன்னு
ம்
ம்
யாரு எழுந்திருக்கல நானு தூங்கிட்டுதா இருந்தே நீதா போன் பண்ணி ஏஞ்சுட்ட
ஆ சும்மா தான இருக்கேன்னு சொன்ன கேக்குதா இப்போ
ம் சரி வேற என்ன சொல்லு நீ என்ன பண்ற எல்லா வாங்கிட்டியா
ஆ நா வந்து து போன ரம்ஜானுக்கே சேத்து வாங்கிட்டேன்னா அத அப்டியே வச்சுக்கிட்டே
ம் ம் ம்
பண்ணி வச்சுக்கிட்டே
ம் சரி
ஆனா அந்த டிரரெஸ்சு வந்து நா போடவே மாட்டேன்னு நெனைக்கிறே
நீயெ
நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு
ம் ம்
கொஞ்ச நேரம் போட்டு அப்டியே வச்சுடுவே அந்த அப்டியே பீரோலயே இருக்கணு
எவ்வளோ என்னா வெல அது
அது வந்து ரெண்டாயிரமா ஆது
ரெண்டாய ரெண்டாயிரூபாயது நல்லா இதையா ஆ
இது அவ்ளோ ரெண்டாயிரூபா மாதிரியே இல்ல அது
நீ பணகாரியா நா பணக்காரியா
ஆ நீங்க தா பணக்காரீங்க பிரியாணி ஆர்டர் பண்ணுவீங்க எல்லா டிரரெஸ்ஸு கூட ஜிப்டோலதா
பிரியாணி முன்னூரூபா பிரியாணி முன்னுரூபா ட்ரெஸு ரெண்டாயிரூபா ரெண்டாயிரூபா ட்ரெஸ்ஸு உனக்கு புடிக்கலையா
என்ன இன போன ரம்ஜானுக்கு முன்னாடி வந்து ஆயிரூபாக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குனே அது அவ்ளோ நல்லாருந்துச்சு இப்போ வாங்கினது சுத்தமா நல்லாவே இல்ல
அது யார் வாங்கி தந்தா நீயே வாங்கிக்கிட்டயா யாரு வாங்கி தந்தாங்க
ம் ம் ஏ அப்பாதா அப்பா கூட போனேன்னா அது வந்தா வாங்கி தரே சொன்னாங்க பாத்தா இப்டி ஆயிடுச்சு
ம்
ம்
ம் சரி
சரி சரி ம் வேற என்ன மூவில்லா பாத்தியா ஏதாச்சு போன்ல
இல்ல இல்ல எனக்கு அந்த பழக்கமே இல்ல
மூவியே பாக்க மாட்டியா பாட்டு கேப்பியா
ம்ப்பா அப்படிய என்னனா என்ன தெரியாது
அய்யயோ ஆமா இந்த உலகத்தலயே இல்ல போலயா நீ
ம் அப்பற
வேற என்னதா பண்ணுவ வீட்ல
ஜும்மா இருப்ப சும்மா படுத்துட்டே இருப்ப
சும்மா எப்டி படுத்துட்டுருக்க முடியு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற போல நீ என கிட்ட சொல்லாம
ம் அதுவு பண்றதுல்ல அதெல்லா வந்தா நா எங்கயோ இருப்ப
இல்ல இல்ல நீ மறைக்கிற எகிட்ட என்னமோ பண்ற நீ வீட்ல உக்காந்துட்டு என்ன பண்றன்னு சொல்ல மாட்டிக்கிற
என்ன பண்ற நீ என்ன பண்ற வீட்ல
நா சும்மாதா இருக்க ஃபோன் பாத்துட்டு வீடியோ பாத்துட்டு மூவி பாத்துட்டு
நீ பணக்காரிதா
ம் அதுல என்ன பண்ணகாரி இருக்கு நீயு
அப்றியோ உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க
எ வீட்ல வந்து நா மட்டு தா இருக்கே நா எ அம்மா அப்பா ஒரு தங்கச்சி அவ்ளோ தா
அவ்ளதானா
ஆமா எ ஃபேமிலி ல வேற யாருமே இல்ல
அண்ண யாரு இல்லையா
ம்ஹும் இல்லையே
உங்க பாட்டி ஹீட்டி இல்லையா
ம் பாட்டில்லா இல்ல
இல்லையா என்ன வேய்ட்டாங்க
அவங்க எப்பவே எடுத்துட்டாங்கல்ல
அஹ் சரி
ம் ஆமா ஆமா உ வீட்ல யார் யார் இருக்கா
ம்ம் கரே கரே
உங்க வீட்ல யார் யாரு இருக்கான்னு கேட்ட
எ வீட்லையா எனக்கு கோவிட்ல எல்லாரு அந்த மாதிரி கேட்டுச்சு எ வீட்ல நா இருக்க பசங்க இருக்காங்க அவ்ளதா
ம் சரி சரி நா வந்து போய்ட்டு குளிச்சுட்டு வர அப்பறமா பேசற ஒகிட்ட
சரி
ம் பாய்
ம்